ஹலோ
ஆ வணக்கம்மா
ஆ வணக்கம்மா சொல்லுங்மா
நீங்க நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கிறம்மா நீங்க நல்லா இருக்
ம் நா நல் லா இருக்கே ஃபேமிலியு நல்லா இருக்காங்க. கொழந்தைகளு நல்லா இருக்கறாங்க
செரி செரி
அடுத்து கொஞ்சோ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு சொ ரெண்டு நிமிஷ ம் மூணு நிமிஷம் தவிர்த்து போன் பண்ணுங்க
சரிங்ம்மா
ஆ அடுத்து சுகாதார ஹாஸ்பிட்டல் எல்லா உங்களுக்கு பக்கமா இருக்குதா தூரமா இரு க்குதாம்மா
இல்ல பக்கமாதா இருக்குது கொஞ்சோ கிட்டதா ஒரு கா பத்து நிமிஷோ நடந்து போற மாரிதா இருக்கு டிஸ்டன்ஸ்
ம் எப்பாது போயிருக்கீங்களா நீங்க?
ஆ போயிருக்குறோ
அங்க வசதிகள் எப்பிடி கவனிப்பு எப்பிடி தெரிஞ்சுக்கலாமா?
எந்த மாரி தனியாரு தனியார் ஹாஸ்பிட்டலா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா?
கவுர்மெண்ட்டு நம்பளுக்கு நல்லதுதான செய்து
அன் ஆ ஆ
ஆயிரம் பேருக்கு நல்லதுதான் செய்றாங்க
நல்லது செய்றாங்கதா இல்லேன்னு சொல்லல. செரி அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியு?
எனக்கு வந்து நா போறே அடிக்கடி
ம் ம்
முன்ன காலத்த விட முன்ன கொஞ்சொ சுகாதார அமைப்பு வந்து கொஞ்சொ கேர்லஸா இருந்தாங்க
ம் ம்
கவனிப்பு கம்மியா இருந்துச்சு
ம்
இப்ப வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா பாக்குறாங்க
ம்
அப்ப ஜொரொ வந்தா போவோங்க அங்க டாக்ட்ருங்களு கம்மி தான் நனக்கிறே அப்ப அந்த காலத்துலல்லா
ம்
ஓ ஒரு வாட்டி சின்ன கொழந்தைல ஜொர வன்ட்டு மலேரியா ஸ்டார்டிங் என்க்கு ஆரம்பத்துலே ஒரு எட்டு ஒம்போது பத்து வயசு இருக்கு பன்னெண்டு வய சு
ம் ம்
அப்ப வந்து மலேரியா ஸ்டார்ட் ஆயிட்ச்சு
அவுங்களுக்கா ஆ ஆ
இங்க ஒரு பத்து பதின ஞ்சு நாளா இன்ஜெக்ஷன் இங்க கோந்தர ஒரு டாக்டர் இருக்காங்க மரு ஊர்ல பக்கமா ரோடு பக்கமா
தனியார் ஹாஸ்பிட்டலா?
தனியார் ஹாஸ்பிட்டலா அவுங்க கி ட்ட போயி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருவது முப்பது இன்ஜெக்ஷன் போட்டாங்க காலைல போட்டா சாய்ந்திர ஜொரொ வந்துரு
ம்
சாயந்தரம் போட்டா மத்தியத்தில் ஜொரொ வந்துரு
ம்
இதே மாதிரி நறைய
இல்ல ஊசி போட்ட நல்லாதானே ஆகு உங்ளுக்கு ஊசி போட்டா இன்னு ஜாஸ்தி தா ஆயிட்டு வந்துச்சா? ஆ
ஆமா
ஆ
ஊசி போட்டதுக்கு அப்றோம் அதிகம் ஆகல அது வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்குது ஒரு ரெண்டு மணி ஆறு மணி நேரம் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமாயிடுச்சு இல்லங்களா
ஆமா
வந்து மலேரி மலேரியா இருந்து உடம்புல விர்த்திய பண்ணிக்குது அந்த கிருமி வந்து தொற்று அதிகப்படுத்தக்குதுன்னா டாக்டர் வந் து போறாங்க என்னன்னு அதுக்கு அன்னைக்கு இது நறை பேர் தெரிஞ்சுக்கதில்ல இங்க இந்த டாக்டர் கிட்ட போனா ஊசி போட் அப்போவும் நல் ஆகல அந்த டாக்டர் கிட்ட போண்ண ஊசி போட்டுக்றோம் நல்லாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு ஜனங்களுக்கு அறி இ எம் ஐ
ம் ம்
அதனால வந்து இவங்க வந்து பாத்தாங்க பாத்தாங்க பாத்து இன்ஜெக்ஷன் மாத்ரும் அ அர மணி நேரத்துக்கு ஃபஸ்ட் மெண்ட் என்ன பண்ணணுமோ அது தா பண்ணுவாங்க எந்த டாக்ட்ருமே அதனால அப் ப்போ கவர்மென்ட் ஹாஸ்படுல்க்கு அம்மா கூட்டிட்டு போல தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தா கூட்டிட்டு போனாங்க
ம் ம்
அப்போ கூட்டிட்டு போய் ஊசசி போட்டு போட்டாலும் அப்பவும் காலையில இஞ்சு க்ஷன் போட்ட மதியம் ஜோரம் மதியம் இன்ஜெக்ஷன் போட்ட சாய்ந்திர ஜோரம் இது மாரி ஒரு முப்பது இன்ஐக்ஷன் போட்டுருப்பாங்க
அ அ
இதுக்குமே ஜோரம் கொறையாம போயிடுச்சு எனக்கு
ம் ம்
அப்றமா ரொம்ப கஷ்டமாயயிடுச்சு எழுந்து நிக்கவே முடி ல்ல சாப்பாடு ஒரு ம் ஒரு நாளைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜென்க்ஷன் போட்டதுனால பதினஞ்சு நாளப் படுக்க ஆயிட்டேன் ரொம்ப சாப் பாடு தண்ணி இல்ல நல்ல சாப்பாடு இல்ல வயத்துக்கு ஜோரத்துக்கு பிரெட்டு பாலு இந்த மாரி சாப்ட சொன்னங்க கஞ்சி கஞ்சியே சாப்ட மாட் த அந்த அளவுக்கு ரொம்ப டயடு ஆயிடுச்சு ஒடம்பு டயாடில்ல ரொம் ம்ப ஹெல்த்தியே இல்லாம ரொம்ப வீக் ஆயிடுச்சு
ம்
அதுக்கப்புறமா அப்பா என்னால எல முடில அம்மா கொஞ்சோ வேலயா வீட்டு எதோ ஒரு பாத்ரூம் கற்றோ கட்டிட் இருந்தாங்க
ம் ம்
இல்ல எங்க அப்பாதா என்ன தோல்மேலயே தூக்கிட் போனாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயிசு இருக்கு எனக்கு அப்போ
ஆ
இப் படுச்சுட்ருந்த
அ
அந்த வயிசுல அப்பா என்ன தூக்கிட்டே போவாங்க
ஆ
சிக்காயி செத்து போயிடுற மாதர ஆயிருச்சு எனக்கு யாரோ வர மாதிரி தூக்குற மாதிரி
அ
அப்புறமா குறி ஜின ஹாஸ்பிட்டலு கிருஷ்ணகிரி இத்தனை ஊசி போட்டு நல்லாகலையே அங்க போய் ஒடம்பு பராமருச்சுட்டுவாங்கன்ஸ் சொல்லி
ம்
ரெண்டாயிரோ வாங்கிட்டு அப்போ எடுத்துட்டு அப்பா கூட்டிட்டு போனாரு எங்க அப்பா தா கூட் கூட்டிட்டு போய் காப்பாத்துனாரு
ம் ம்
உங்க அப்பாரு குன் ஒன்னு இருக்கு அந்த காலத்துல
ம்
அங்க இருந்து ரவுண்டண்ணல்ல எறங்கி அங்க கூட்டிட்டு போனாங்க அதுக்குள்ள எனக்கு என்ன மாதிரி ஞாபகோ வரு தெரிமா யாரோ வந்து என்னைய எமம் வந்து எதோ இது பண்ணி தூக்கிட்டு போற மாரி எல்லா கனவு எனக்கு
அ ரொம்ப சிவியராயி வெளில வந்துருக்குறீங்க
கனவா இல்ல உண்மையா எனக்கே அறியாமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு
அ ஆ ஆ
அப்புறமா கூட்டிட்டு போனதுமே அந்த ரிஜினா ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ அங்க வந்து நவீன வசதி எல்லா வெச்சுட்டு இருந்தாங்க அப்பதா ரிஜினா ஹாஸ்பெட்டல்ல ஒடனே அந்த அம்மா எட்டு நாளா பத்து நாளா இன்ஜெக்க்ஷன் போட்டு டெய்லி காலைல ஒன்னு சாயிந்துரோ ஒன்னு போட்டு கூட நல்லாகுல ஒரு இருவத்தஞ்சு இன்ஜெக்க்ஷன் போட்டு போம்போது
ம் ம்
நான் பொய் சொன்னதுமே
ம்
நம்ப விலாவாரியாக எடுத்து பார்க்கா அப்போ ஜரம் வந்து செக் பண்ணிட்டாங்க எல்லா எல்லா என்னென்ன ஜரம் இருக்குதுன்ன நல்லா செக் பண்ணாங்க
ம்
அந்த மாரி இப்போ அங்க மாத்திர இல்ல பரர்கூர்லல்லா கூட கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுகே வந்துச்
முன்ன வந்து தனியாரு துறையில்லா இருந்த ஹாஸ்பிட்டல் இரு ந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஆ வசதிகள் எல்லா இப்ப நம்மளுக்கு நம்ம ஜிஹச்லே வ வந்துட் ச்சி அந்த மாரி வசதிகள் நவீனா வசதிகள் எல்லா
ஆமா கவுவர்மெண்ட்லயே இப்போ செக்கப் பண்ணி ஒரு மூணு நாளைளுக்கே ஜரத்த கிளீரா இல் மூணு நாள் இன்ஜெக்ஷன் போடுறாங்க நல்லா ஆகலன்னா உடனே ஜரத்த செக்கப் பண்ணி கிளீர் பண்றாங்க
ம் ம்
அதா நா சொல்ல வந்த இந்த விஷயத் த இப்ப வந்து ஆமா ஒரு ரெண்டு நாள் மலேரியா அதாவது வந்து நோய் எ என்னானு கண்டுபிடிச்சு
ம் ம்
து மருந்து மாத்திர செலுத்துனாங்க
அப்ப இங்க வந்து பத்து நாள காமிச்சீங்களே அங்க எதுவுமே கண்டுபிடிக்கலியா என்ன காய்ச்சல் இதுட்டு ரத்தன் டெஸ்டு அப்
கண்டுபிடி ஃபஸ்ட்ல பண்ணல அம்மா வந்து கூட்டிட் போவுங்க இன்ஜெக்க்ஷன்
இல்ல அப்ப நீங்க சொல்வீங்க எத்தினி வருஷ் அத்த இருக்கு முன்னாடி அப்ப நாற்பது வருஷனா இந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல ம் ம்
க்கு முன்ன நடந்த கத இது
ஆ நாற்பது வருஷோனா கொஞ்ச ரொம்ப அப்ப ஏ இது ஏழ்மையா இருந்தோ விழிப்புணர்வு இல்ல அப்ப
ஆமா ஆமா ஆனா யா மாதிரி பில்ல இப்ப பரவாயில்லன்ற செயல்முறை சொல்றதுக்கு தா நா வர்ற உங்ககிட்ட
ஆ ஆ ஆ
இப் வந்து கொண்டதுமே கொர்மெண்ட் ஹஸ்பட்ல மூன் நாள் இன்ஜெக்க்ஷன் போடுவாங்க ஆனா ஒட்னேப் பிளட் டெஸ்ட் வி எடுக்குறாங்க
ம் ம்
பருஷோதன பண்ணி ஒட்னே பாக்றாங்க
ம் ம்
எப்பு இன்ஜெக்ஷன் நல்லா குடுத் து கிளீர் அனுப்புறாங்க அததா சொ சொல்ல வர்ற உங்ககிட்ட
செரி செரி ஓரளவுக்கு நம்ம நாடு வந்து கொர்மெண்ட்லயும் முன்னேறி இருக்கு கொர்மெண்ட்லயும் நல்லப் பாக்றாங்கன் று நீங்க சொல்ல வரீங்க அப் தனியாரு துறிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் விட நம்ம கொர்மெண்ட் டு ஹாஸ்பிட்டலையு இந்த அளவுக்கு நல் ல நவீன வசதி கள் இருக்கு நல்லா பாக்
ஆமாமா
அப்டீன்ஸ்
அததா சொல்ல வந்த அப்புறமா எனுக்கு அங்க போயி அந்த மலேரியா மலே ரியா ஜோரோ இருக்றது கண்டுபிடிச்சு இன்ஜெக்சன் போட்டு அங்க போ ரெண்டு நாள் பெட்ல இருந்ததுக்கு அப்றோ தா க்ளியர் பண்ணி பணத்துக்கு தா பாக்றாங்க ஜனங்க ஆனா இப்ப க்ளிர் பண்ணி ஓரளவுக்கு மருந்து மாத்திர
பணத்துக்குதா பாக்குறாங்கன் சொன்னா நம்ம வந்து அவுங்க டாக்ட்ரு படிச்சு வே தனியார் துறைல ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அவுங்க நடத்தனுன்னா இது கவர்மெண்ட்டுனா கவர்மெண்ட்டு எல்லா மே ஏத்துக்கு ஹாஸ்பிட்டலுடைய செலவு
தெரியுமா பத்து நாள் இன்ஜெக்ஸனு ஒடம்பு பாதிப்பு ஒடம்புக்கு கஷ் டமு எவ்ளோ ஆனா இப்ப வந்து அந்த மாரி இல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பாக்குறாங்க இன்ஜெக்ஷன் போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலயே அது செட்டாக ஆச்சான் பாக்குறாங்க ஆகலன் தெரிஞ்ச உடனே அவுங்க அத உடனே ஜொரொ என்னென்ன இது டெஸ்ட் பண்ணனுமோ அத பண்ணி அதுக் தகுந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க
ஆம் முன்னாடி மாரி இல்ல எல்லாமே பிளட்டு எல்லாமே செக் பண்ணி எப்டி இருக்கு இவுங் க அப்டின்னு எல்லாமே பாத்து இப்ப பண்றாங்க ஓரளவு
ஆமா ஜனத்தொகை அதிகமாகுது இந்த இ துவு ஓரளவ்க்கு நல்லாதா பாக்குறாங்க பரவாயில்லன் சொல்ல வர்றே நானு
ம் ம் சரி சரி இல்ல நீங்க ஒரு டவுட் டு‌ சொன்னீங்க தனியார்ல எவ்ளொ செலவு பண்ணோன் சொல்லிட்டு தனியார்ல செலவு பண்றோ அப்டின்னா என்னன்னா தனியார் ஹாஸ்பிட்டல்னா அவுங்க வந்து படிச்சுட்டு வெளிய வந்து அவுங்க சொந்த செலவுலதா ஹாஸ் பட்டல்ல ரன் பண்ணனு
ஆமாமா
அப்டி இருக்கும்போது அவுங்க என்ன பண்ணுவாங்க ஃபீஸ் இவ்ள டாக்டருக்கு வந்து கட்டண இவ்ளன் வைக்குவாங்க
ம் ம்
கோஸ் பாட்டல் ஏத்தனுன்னா இவ்ளோ இந்த பரிசோதன ரத் த பரிசோதனை இதெல்லா பண்ணனுன்னா இவ்ளோ அப்டின் இதெல்லா வந்து கரண்ட்டு சார்ஜு லெந்து எல்லாமே வந்து அது மேல நம்மளுக்கு போட்டு நம்மளுக் பில் போட்டதா அவுங்களுக்கு கட்டுபடியாகு
ஆமா அதுவும் பாக்க வேண்டியது தான் அவுங்களும்
பண்றது அவுங்க நம்மளுக்கு நம்ப அவுங்க இவ்ளோ காசு வாங்குறாங்கனு நம்ம பாக்கணும் ஆனா இருந்தாலும் அவுங்களுக் அது பண்ணாதான் மட்டும்தான் அவுங்களுக்கு அவுங்களுக்குரிய கூலி கிடைக்கும்
அது தெரியுதுமா நா அத சொல்ல வரல ஜனங்க வந்து இப்போ பத் இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல எங்
ஆமா ஆமா
அத ஏற்கனவே அந்த இடத்துலயே கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டு நாளு இஞ்சிசு போட்டு நல்லா ஆகலன்னு தெரிஞ்சா இப்ப ஓடி போய்டிட்டு அங்கே செக்கப் பண்றாங்க இப்போ இருக்கிற நாலு இஞ்சு காலத்து ஜனங்க
ஆமா
சும்மா வந்து அது பாக்க முடியல போறது ஊசு போறது வீட்டுல கூட்டு வந்து படுத்துக்கிறது கஞ்சி குடுக்கறது பண்ணு குடுக்கறது இந்த மாரி பத்து நாள் படுக்
நீங்க சொல்ற மாரி நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா நாப்பது வருஷம் முன்னாடி இந்தளவுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் விழிப்புணர்வு இல்ல இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜோரம் வந்து படுத்துட்டாங்கனு வச்சுக்கோங்க எங்க பக்கத்து வீட்ல ஏ குழந்தை இவ்ளோ நாளு ரெண்டு ஒரு நாளா ஜோரம் வந்திருக்குது ஃபஸ்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போனியானு கேப்போம் கூட்டிட்டு போன ஊசி போட்டு நல்லா இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க அப்ப நல்லா இல்லான ஏன் ரத்தம் டெக் டெஸ்ட் பண்ணு ஏன் அப்டியே இருக் நெறைய காய்ச்சல் வந்து உடனே இ ஏதோ ஒண்ணு ஆயிடுது கொழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் செக்கப் பண்ணு நம்ம ஒரு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க சொல்ற அளவுக்கு விழிப்புணர்வா இருக்குறோம் அந்த காலத்துல எல்லா என்னன்ன டாக்டர் சொன்னா மட்
அவ்ளோ தா சொன்ன மத்திரதம் தான் செய்வாங்க இல்லன்னா செ டைமத்
செய்ய மாட்டோ எதுவுமே செய்ய மாட்டோ அப்புறோ நெறைய என்ன பண்ணுவாங்க ஆ அ வீட்டில இருந்தே என்ன பண்ணணு அப்படின்றதும் பண்ணுவாங்க நெறைய இந்த
ஆமா கசாயம் வச்சு கொடுப்பாங்கள அதுவு நல்லத
அந்த காலத்துல இருந்தது அந்த நம்ம வீட்ல இருந்தே இது காய்ச்சல் வந்தா இத சாப்பிடணு அப்படின்றது அந்த காலத்தில் இருந்தது நல்லது தான அந்தளவுக்கு ரொம்ப சிவீராக கொண்டு போகிறது அந்த காலத்தில வந்து இவங்களுக்கு தெரியாது ஏனா டாக்டர் போய்